கேக்குது கேக்குது
அதா அவ அவன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே பயங்கர டிசிபிளின்டு
ஓ
அத நா அத பத்தி நானு அதுக்கப்புற கொஞ்சோ இது பண்ணேந்த லவன்த் டுவெல்த்துல
அஓ உங்க ஸ்கூல் படிச்ச பைய
யா கிளாஸ் தினேஷ் சொல்லுவன்ல அவ ஸ்ரீசக்தில
ஓ ஓகே ஓகே இப்ப ஞாபகோ வந்துருச்சு ஓ ஓகே ஓகே அவனுக்கு எப்டி காலேஜெல்லா அவனோட காலேஜ் லைஃப்லா எப்டி போகுதா
அவுனுக் பிளேஸ்மென்ட் ட்ரேனிங் போயிட்டுருக்கு
ஓ ஓகே ஓகே
அவன் என்னம டாப் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்ல வந்துட்டானாமா அதனால எங்களுக்கு மட்டு கிளாஸ் நார்மல் க்ளாஸுல ப்ளேஸ்மெண்ட் ட்ரைிங் போய்ட்ருக்கே அன்னிக் மெசேஜ் போட்டுர்ந்தா
என்னது டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்
ஒரு பேஜ்ல வந்து தொள்ளாயிரோ டுஆயிர பேரு மேல இருப்பாங்க தியா எல்லா டிபார்ட்மெண்ட்டு சேர்த்தி ஐ டி ஏ ஐ டி எஸ்ஸு சி சி இ சி எஸ் பி எஸ்ஸு சைபர் செக்யூரிட்டி ஏ ஐ எம் எல்லு சி எஸ் சி அதுல வந்த அ இது ஆ அந்த மாரி எடுப்பாங்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸ ஃபில்டர் பண்ணி ஏதோ ஒரு பேசிஸ்ல வந்து டாப் டு ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ரட் இப்டில்லா ஃபில்டர் பண்ணி பண்ணி வச்சிருப்பங்க டாப் ஃபைவ் ஹண்டரடு அதுல ஏதோ ஒரு இதுல வந்திருக்கான் போல சோ அவுங்ளுக்குல்லா இப் மன் ட்ரேனிங் நடக்குது அவுங்களுக்கு மட்டு
ஆனாலுமே நா தீபக்க அங்க அங்க பாத்தே நானு நீ பாத்தியா
ஆமா அந்தண்ணா எனக்கு அந்த அண்ணாவாவே தெரில எனக்கு அந்தண்ணாவாவேன்னு எனக்கு தெரியல நா வந்து மொதல்ல விஷ விஷால பாத்துட்டு தீபக்கண்ணான் நெனச்ட்டே மொதல்ல ஆ விஷாலே பிரனேஷோட பயங்கரமா இருக்கா தியா என்னத்தியா பிரனேஷோட சின்ன பைய தியா விசாலு
பிரனேஷவனு இப்ப ஒரே ஹைட்ல இருப்பாங்கன்னு நெனக்கிறே
அவனயோட ஹைட்டாருக்கா பிரணேஷோட ஹைட்டாருப்பாவ
உண்மையாலுமேவா
ஆமா நா அவ பிரணேஷோட சின்னப் பைய அவன பாத்துட்டு நா தீபக்கண்ணானு நெனச்சனா நெனச்சு பாத்துக்கோ
அவுங்க வீட்ல எல்லாருமே மீனு கறியெல்லா அப்டி சாப்டுவாங்களாமுல்ல
ம் அதுக்கப்றோ கடைசிலதா தீபக்கண்ணாவ பாத்தே ஓ அப்ப எங்க அப்பாட்ட கேட்டு தனொ பாட்டி வீட்டுக் அப்றமா அண்ணா அவுங்க தானப்ப தீபக்கண்ணா அப்டின்னு கேட்டா ஆமா அப்டின்
உங்க அப்பாக்கு கூட அடையாள தெரியுமா
தெர்ல எங்கப்பா ஆமா கரெக்ட்டாதா சொன்னாங்க எனக்குதா தெரில அந்தண்ணனான் அந்தணாவ ரொம்ப வருஷ பாக்கல அந்த அப்பாவு பாக்கல ஆனா அப்பா எப்டி இது பண்ணாங்கன்னு தெர்ல
பயங்கரமா ஒல்லியாய்ட்டா அவன்
ஓ
போன வாட்டி ஒரு ஃபங்க்ஷன்ல எப்போ பாத்துருந்தே என்ன ஃபங்ஷன் மறந்து போச்சு யாரு வீட்டுலயோ சீரு கல்யாணோ அந்த கிருஷ் ஷ்டின் கல்யாணோ இல்ல எதுக்கோ ஒன்னு பாத்த மறந்து போச்சு எந்த ஃபங்கஷன் ஞாபகொ இல்ல ஆனா அப்ப நல்ல நல்லா ஒடம்பு வந்து நல்லாருந்துச்சு இப்ப என்னடனாப் பாதிக்கி பாதியாயிட்டா சென்னை போனதுலருந்து அவனுக்கு சரியா சாப்பாடே வந்து கெடைக் கல போல சும்மா இந்த ஹாஸ்டல்ல இருக்குற சாப்பாடு வெளிருக்குற சாப்பாடு அப்டித்தான சாப்புட்றா அது உள்ள ஃபுல்லா ஒடம்பே போயிருச்சு அவனுக்கு பாவோ அவுனுக்கு வந்து அம்பதாயருவா வந்து சம்பளமாம்மா ம் ம் அம்பதாயருவா சம்பளம் ஆ
சிக்ஸ் எல் பி எஃப் பேக்கேஜ்
அது வந்து அவனுக்கு கொஞ்ச வெயிட் பண்ணிருந்தானா ஒன் லேக்குக்கு வந்து கெடச்சிருக் ஆமா ஆமா ஒரு லக்ச ருவா சம்பள சம்பளத்துக்கு அது அவுங்க அம்மாவ புடுச்சு நல்லா திட்டிகிட்டு இருக்கானாம்மா உங்களாலதா எனக்கு இப்ப மிஸ் ஆயி போச்சு ஒரு வாரோ வெயிட் பண்ணியிருந்தங்கன்னா எனக்கு அந்த ஒரு லெட்ச ருவா சம்பளத்துக்கு வேல கெடச்சுருக்கு
ஓ மேபி அந்த கம்பெனி வந்து ஒரு லெச்சத்துக்கு மேல இது பண்ணிரு அப்ப வந்து வந்துருக்கு அ
ஆமா நீங்க உங்களால நா நல்லா படிக்கிற பையெ எனக்கு இத்துனூண்டு சம்பளத்துக்கு போய் இதாயிருச்செ எனக்கு ஒரு லெச்சரொ வர வேண்டியது அப்டின் சொல்லி அவுங்க அம்மாவ புடுச்சு திட்டிக்கிட்டு இருக்கானாம்மா
ம் ம்
எங்க போய் இதாக போறானோ நெறயா நடந்தது இப்ப இந்த செகெண்ட் இயர் ஆரம்பிச்சருந்து தெரியுமா
உங்க காலேஜ்லயா
ம் ம்
ஓ
எங்க காலேஜ்லே டாப் த்ரீ ஹண்ட்ரட வந்து எறக்கி விட்டாங்க ஒரு ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல
ம்
அதல எங்க கிளாஸ்லர்ந்து ஒரு எட்டு பேரு தா நாளா எங்க இருக்கேனு எனக்கே தெரியல
நீ செக் பண்ணலயா
இல்ல அதுல அதுனாலதான பொலம்புறே நா எப்டி இருப்பே
ஓ
ஜஸ்டு பாஸ் ஆகுறதுக்கு சர்வே பண்ணிட்ருக்கே
என்னடி நீ இவ்ளோ மக்கு பிளாஸ்த்ரீ ஆயிட்ட
அ எனக்கே தெர்ல மொத்தோ ஆயிரத்தி எரநூறுன்னு நெனக்கிறே எங்க செட்டு ஆயரொ பேர் இருப்போம்னு வச்சுக்கோ மினிமம்
ம்
ஒரு ஒரு கிளாஸ்லந்து எங்க கிளாஸ்லருந்து ஒரு செவென் டு டென் இருப்பாங்க
கொஞ்சொ நல்லா படி பாவோ உங்க அப்பா உன்னய கஷ்டப்பட்டு படிக்க வக்கிறாங்க
ம்
ம் ம் புரியலன்னா யார்ட்டயாது நல்லா தெருஞ்சவங்க கிட்ட கேட்டு படி தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு படிக்குறதுல தப்பே இல்ல
அ ஓ
ஏனா நம்ம நல்ல இதுல அந்த டாப் இதுலல்லா வந்தா தான நம்ளுக்கு அடுத்த பிளேஸ்மெண்ட் நல்லபடியா அமையு
ம் ம் நாளைக்கு எத்தன மணிக்கு போவீங்க ஷாப்பிங்
இல்ல அதெலா டிசைட் பண்ணல எனக்கு இந்த இதே ம ஓடிக்கிட்டே இருந்தது ரெண்டு வாரமா அ ப்ப அதுதா இது இந்த இதுதா ப இந்த மாரி டாப் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்ல இருக்குறவுங்ளுக்குதா வந்து எல்லா பெரிய பெரிய பேக்கேஜஸ் க்லா வந்து இன்டர்வியூ போறதுக்கே சான்ஸ் கடைக்கு
ஓ அது எவ்ரி இயர்க்கு சூஸ் பண்ணுவாங்ளா
ஆமா அது ஆல்ட்ரு பண்ணுவாங்க அது பண்ணாமல்லா இருக்க மாட்டாங்கல்ல இப்பவா ப்ளேஸ்மண்ட்டு நடக் போது அடுத்த வருஷ அடுதுக் அடுத்த வருஷ தான நடக்கு
த்த மொதல் வருஷத்துல சூஸ் பண்ணாங்களா இத மாரி
ஆ மொதல் வர்ஷத்துலே சூஸ் பண்ண மாரி தா ஞாபகருக்கு
அதுல நீ இருந்தியா மொத்த எத்தன மெம்பர்ஸ் அதுல எடுப்பாங்க
அதுதா அதல்லா எனக்கு தெர்ல தியா
இல்ல டாப் த்ரீ ஹண்டட் டாப் ஃபோர் ஹ்ன்ரட் அந்த மாரி வச்சிருப்பாங்கல்ல
தீரீ ஹண்ரட் டூ ஹ்ண்ரட் ஹ தீரீ ஹண்ட்டுனுன் வச்சுக்கோ
ஃபஸ்ட் இயர்ல எத்தான
ஹென்ரு தா
சே ரெண்டு வர்ஷத்லே அதேதானா
ம்
இந்த டாப் தீரீ ஹண்டரட்லாயி நீ வர்லயா
ஹு ஹு
உங்க க்ளாஸ்லேந்து எட்டு பேரு
எட்டு பேர் கிட்ட
ஓ தி ஸ்டூடண்ஸா இல்ல ஸ்டேட் ஃபோடா ஓ
மேனேஜ்மன்ட்ல வந்தவ்ங்ளு இருக்காங்க எம்பிசி ஃபுல்லா மேனேஜ்மெண்ட்ல தா வந்தது
ஹோ ஹோ
ஹுஹு
அப்ப சிபிசி ஸ்டண்ட்லா நல்லா படிப்பாங்க போலருக்கு
ம் அப்டு தா தெரிது
அதனால தான அதுலா வந்துருக்காங்க டாப் இதுலா சேர் சேரி நீயும் கஷ்ட்டப்பட்டு வா ம்ம் ஸ்டடிஸ் தா வந்து மொதல் ப்ளேஸ் நம்ளுக்கு அது எத பேஸ் பண்ணி வந்து அத சூஸ் பண்ணுவாங்க
அதுக்கப்றோ இந்த கோடிங் அது இது பண்ணிதா
அது வந்து அது எப்டி வந்து எக்ஸா மரி வெப்பாங்ளா இல்ல டெஸ்
அதுவு நா ஒரு சாய் கிங் இது சொல்லாட்டா நா வந்து சொன்னேல்லா என்னோட அந்த ஹரிஷோட ஃப்ரெண்ட்டு கெவினுன் ஒருத்தர் பா அவனுக் வந்து ரெண்டு எக்ஸாமத அரியரு நாந்தா ஒரு எக்ஸாம் சொல்லிலா குடுத்துட்ருந்தேன்ட்டு
ம்
அவனு இருக்கா டாப் தீரீ ஹண்ரட்லா அப்புடிலா நெனச்சு பாரு சிஜிபியலா வந்து அத பேஸ் பண்ணியே எடுக்கல
புரியிலா எனக்கு ஏது இன்னி சொல்றது நீ சொல்லி் குடுத்துதா அவ வந்தான்னா நீ ஏ வர்ல
சோ லூசு மாதிரி இதோ பேஸ்ற நீ ஹரீஷோட ஃபரெண்டு கெவின் சொல்லுவேன்ல
உனக்கு எத்தன ஃப்ரெண்டு தா இருக்காங்க நீ நெறைய பேரு சொல்ற எனக்கு எல்லாமே
ஹரீஷோட ஃப்ரெண்டு டி ஏ ஐ டி எஸ் டி
செரி
அவன் கூட வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ்லா போ போய்ருக்க பெரிய கம்ப்யூட்டர் கிளாஸ்லா போய்ட்டுருக்கா ரெண்டு வருஷமா கோடிங்ல்லா வந்து சூப்பரா போடுவான்
ஆமா ஆமா ஆனா வந்து
ரெண்டு எக்ஸாம் அரியரு அப்டின்னன்லா அதுல ஒரு எக்ஸாம்க்குல்லா நாந் தா சொல்லி குடுத்தே இது படி அது படின்ட்டு அவன் வந்து ரெண்டு எக்ஸாம் அரியரு அப்டின்னா எஸ் சி பி ஐ ல்லா எங்களோட கம்மியாக தா இருக்கு ஆனா அவன் வந்து டாப் த்ரீ ஹண்ட்ரட்ல இருக்கான் அப்ப என்ன எஸ்‌ ஜி பி ய வச்சி இல்ல ஆ
கோடிங் நாலேஜ் அவனுக்கு பண் அது வந்து நீ பண்றக்கு என்ன பண்ணணுங்கறது யோசி
ம்
என்னடி ஒரு டாப்பரு ஒரு டாப்பரு டி நீயு ஸ்கூல் டாப்பரு நீயு எத புடிக்குமோ அத புடி சின்ன வயசுலாருந்து எந்த ஒரு காம்படிஷனாலு நீ அப்டியே ஒரு சிங்கம் மாரி மாறிடு
ஆனா எப்ப எந்த காம்படிஷன்லந்து எப்ப சிங்க மாரி
நம்ம தெருவுல ஒரு ஓட்டப்பந்தயோ வச்சாலே முயல் மாரி அப்டி ஓடுவ துள்ளிக்கி
ஆ‌ இது எப்ப நடந்தது
ஆமா அந்த தீத்துப்பாளையத்துல உள்ள புரோக்ராம அப்பல்லா முத்துப்பாட்டியே பாத்து அப்பாடி அப்டினு சொல்லிட்டு உன்னைய பாத்து அப்டியே புகழ்ந்து தள்ளிகிட்டுருந்தாங்க
ஆ இதெல்லா நடந்ததா
ஆமா இந்த காலேஜ் சேந்ததுலருந்து தா இப்டி முக்கிட்ருக்க உக்காந்துட்டு
ம்
அவன் கிட்ட அப்ப நா அவன்கிட்ட அவ நல்லா கேளு அந்த ஹரிஷா ஹரிஷு அந்த கெவினா அவன்ட்ட கேளு அந்த கோடிங் நாலேஜுக்கு என்ன பண்ணனு அப்டிங்கற மாதிரி கேளு அப்பதான நம்மளு அந்த பிளேஸ்ல வர முடியு அப்பதான நம்ம இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண முடியு அதுக்கப்றோ நம்ம நீ கொஞ்சோ எமோஷ்னலா கொஞ்சோ நெறைய ஸ்ட்ராங்ககாக வேண்டி இருக்கு அந்த அந்த கோடிங் அத வந்து கத்துக்கறக்கு என்னன்னல்லா பண்ணணுமோ எல்லாமே பண்ணு
ம்
ம் ம் நம்ம வந்து எமோஷனலா வந்து பயங்கரமா ஸ்ட்ராங்காருக்கணு அப்பதா நம்ளுக்கு ஸ்டடிஸே முதல்ல வரு எல்லாத்தையு ஃபஸ்ட் அடிப்படையே வந்து நம்ளுக்கு வந்து அந்த இதுதா எமோஷனல்ல ஃபஸ்ட்டா கரெக்டாருந்திருக்கணு செகண்ட் வந்து நம்ம
எமோஷன் லெஸ்ஸா இருக்கணு கரெக்ட்டா
ஆமா எமோஷன் தா ஃபர்ஸ்ட் ஸ்டடிஸ விட அது முதல்ல என் பயங்கரமா ஸ்ட்ராங்காக்கு ஆமா ம் ம்
அ செரி இருடா இன்னு ஒரு ஒரு கால் போட்றே
ஓகே இப்ப கொஞ்சோ பிஸி ஒரு நிமிஷோ வெயிட் ஹலோ ஆ கட் பண்ணு அ டென் ஆகட்டு ஆ இப்போ ஓகே ம போது